ஹலோ கா
வணக்கோங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க நீங்க
நல்லா இருக்கேங்க
சேர் சேரிங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
எது பண்லங்க சும்மாதாங்க இருக்கே இங்க பக்கத்ல டெய்லியுமே ஒரு பாப் பா வருவாங்க டெய்லி குட்டி பாப்பா வத்துவே அவுங்க வந்து எப்டினா ரெண்டு வயசு கூட ஆகலைங்க ஆனா கொழந்த வந்து எப்டின்னா ஆ ஜாலியா வெளையாடு அவுங்க வீட்ல இருக்க கண்ணு குட்டிக்ல ஒரு பேரு வச்சிருப்பாங்கங்க அந்த மாரி நல்லா பேசுவாள் அ எப்டி சொல்றது ஒரு ரெண்டு வயசுக்கு அப்றோ ரெண்டு வயசுக்கு முன்னே எல்லா கொழந்தைங்ளா அந்த அளவுக்கு பேசுவாங்களானு எனக் தெரியாதுங்க ஆனா இவ நல்லா பேசுவாங்க பாப்பா அதுனால நா அவளுக்கு என்ன பேரு வச்சுட்ட அப்டினா கியா மியானு பேரு வச்சிருக்கேங்க ஏனா பேசிக்கிட்டே இருப்பா இங்க அங்கங்க அங்க இங்க இங்க அங்க அப்டின் ஜாலியா பேசுவாங்க எனக்கு அது ரொம்ப புடிக்குங்க அவுங்க வீட்ல இருக்க கண்ணு குட்டிக்ல்லா வந்து என்னனா அழகா பேர் வச்சிருப்பாங்க கண்ணம்மான் ஒரு பேரு வச்சுருப்பாங்க அம்முன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த மாரி வச்சு கரெக்டா கூப்டுங்க அப்டி கூப் டா அவங்களு வந்து பக்கத்ல வந்து கரெக்டா நிப்பாங்கங்க நீங்க அந்த மாரிலா எதனா வந்து செல்ல பிராணிகள ஏதுனா வளத்துருக்கீங்களா
செல்ல பிராணிகள் வந்து பாத்தீங்கனா பூன வந்து வளத்துருக்கேங்க பூன வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆ அம்மா வீட்ல இருக்கும் போது ஒரு ஒரு பூன வந்து மூணு குட்டி போட்ருந்துச்சுங்க அது வந்து பாத்தீங்கன்னா நானு சேரி பாவமா இருந்துச்சுன்னு கொஞ்சோ பால் ஊத்துனோங்க ம் வீடு வந்து சுத்தி கொஞ்ச காம்பவுன்ட் சேவுர்லா ஹை ட்டாவே இருக்குங்களா என்னாயிடுச்சு பின்னாடியு செடி மர எல்லா நெறையா இருக்கு மண்ணு கொஞ்ச எடம் விட்ருப்போமா சோ அங்க என்ன பண்ணுச்சு அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு கொஞ்சம் பால் தா விட்டோ சே அதுமே இவுங்க வந்து பாசமா பாத்துக்குறாங்க அப்டின் சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு ஏனா கா அது கொழந்தைங்களு இருக்குல்லங்க குட்டி பூனல சோ அதும் அதுமே பாத்துக்கிறதுக்காக ஆ இது பண்ணிட்டு அங்கேயே இருந்துச்சுங்க அப்ப வந்து நாங்க வந்து சஸ்ட்டு வந்து அ நாங்களுமே இப்டிதாங்க குட்டி குட்டி பூனைக்கு ஒரு ஒரு பூனைக்கு ஒரு ஒரு பேர் வச்சு கூப்டுட்டு எங்களுக்கு சோ வந்து இந்த பூனைங் கூட பேசின்ட்டு இருக்கது ரொம்ப புடிக்குங்க ஆ எனக்கு நாய் வளக்கணுனு ரொம்ப ஆசங்க ஆனா எங்க அப்பா வந்து அந்த அளவு க்கு நாய் பட் வந்து கொஞ்ச சொந்தக்காரங்கல்லா நாய் வந்து பாத்துருக்கோ அது வந்து கொஞ்ச விளாடவே எனக்குமே சந்தோஷமா இருக்கோங்க
கண்டிப்பாங்க நாங்களு வந்து வீட்டில நாய் வளத்துருக்கோங்க எங்க அண்ண வந்து ரெண்டு நாய் வளத்துருக்கா என்னாதா வந்து நம்ம வந்து ரெண்டாவது நம்ம வளத்தாலுமே முதல் வளக்குறதுதா வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு எப்டி சொல்றது ரொம்ப அட்டாச்சுடா இருக்குன்னு சொல்லுவாங்களங்க அந்த மாரி வளத்தோங்க அவனுக்கு வந்து எப்டினா ரெண்டு வயசு ரெண்டர வயசு வரைக்கு தாங்க இருந்தா ஆனா நாங்க வந்து என்னனா முதல் வருஷமு ரெண்டா து வருஷமோ அவனுக்கு பர்டே கூட செலிப்ரேட் பண்ணி கேக்கெலா வெட்னோங்க நாங்க வந்து எங்க இருந்தாலு கரெக்டா எங்கள கண்டுபுடிச்சு வந்து நின்னுடுவாங்க அந்த அளவு பு வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க கொலைப்பா ரொம்பலா கொலைக்க தெரியாது ஆனா வந்து எங்க கூட நல்லாவே விளையாடுவாங்க ரெண்டாவது வளத்தது வந்து எப்டினா அப்டியே வந்து எப்டி சொல்றதுங்க அவுத்து விட்டனா குதிரை வந்து மேல ஏறும் பாருங்க அந்த மாரி வந்து மேல ஏறுவாங்க நான் வந்து ரோட்லயே கத்துவேங்க வல்லு வல்லு வல்லு வல்லு கத்துவே பக்கத்லல இருக்க வீட்ல இருக்கவங்கல்லா வெளிய வந்து பாப் ப்பாங்கங்க அந்த அளவுக்கு நாங்க சேட்ட பண்ணுவோங்க ஏனா அவன வந்து அடச்சே வச்சிருக்கோல அவுத்து விட்டோ அப்டினா அந்த நேரத்துல வந்து நம்ம மேல ஏறும் போது நமக்கு ஒரு பயோ இருக்குல அந்த பயத்துல நா ப பக்காவா அப்டி கத்தி விட்ருவேங்க எனக்கு பயத்துல
ம் நீங்க நாயின் சொன்னோனே எனக்குமே ஒரு ஞாப வருதுங்க எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கனா நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு எடத்துல வாடக வீட்ல இருந்தோ அங்க வந்து பாத்தீங்கனா பக்கத்துலயே எதிர் வீட்லேயே வந்து நாய் வளப்பாங்க அந்த நாய் வந்து ஃபுல்லா படிக்கிட்ட அது வந்து கோட்ரஸ் மாயி தா ஃபுல்லா படிக்கட்டுலா மேல ஏறி மாடில தாங்க ஃபுல்லா இருக்கு அது வந்து ஆக்சுவலி ரெண்டு வீடுமே பக்கத் பக்கத்துலயே இருக்கவே அதுக்கு வந்து ஆ அங்க வளக்குற வீடுமே எங்க வீடுமே ஒரே வீடு மாயி தா அதுக்கு கொஞ்ச நேர அவுங்க வீட்ல இருக்க கொஞ்ச நேர எங்க வீட்ல வந்து படுத்துட்ருக்கு கரெக்டா என்ன பண்ணு ஃபேனு கிட்ட வந்து நல்லா கால விரிச்சுட்டு படுக்கோங்க பாக்க பொம்ம மாறியே இருக்கு அங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாவே இருக்கு அது பேர் வந்து குல்லுங்க ஆ எனக்கு ரொம்ப புடிக்கு நா தூக்கி தூக்கி அத வெச்சுட்ருப்ப ஆ அது வேணும்னே என்ன பண்ணு ஆ பாத்றோ எதா நா வலகிருந்த நார எடுத்துட்டு வே வேகமா மாடிக்கு போயிடு அதுக்கப்பறோ துணிய வந்து எடுத்துட்டு வேணும்னே எடுத்துட்டு மேல போய் டு விளாட்டு காட்டு அதுக்கப்பறோ அதுக்கு வந்து பாத்தீங்ன்னா ஸ்டார்ட்டிங் ல வந்து கொஞ்சோ முட்ட சாதமே குடுத்துருந்தாங்கக்கா பாலு கலந்து இது என்ன பண்ணு அன்ன பரவை மாயி முட்டய மட்டு தின்ட்டு பாலு சாதோ வந்து தின்னாதுங்க அதுக்கப்புறோ டெய்லு அதுக்குன்னு இப்ப வீட்ல வந்து முட்ட வாங்வாங்க அந்த வளரத்தாங்கள நாயி டெய்லியு அதுக்கு ஒரு முட்ட அதுதா அங்க வீட்ல இருக்க அந்த ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க அம்மாவா சொல்லுவாங்க எனக் கூட ஒரு முட்ட வரதுல்ல டெய்லு ஒரு முட்டயா அப்டின்னு அவங்க அம்மாவ கிண்டல் பண்ணிட்ருப்பாங்க வந்து வந்து பாத்தீங்ன்னா வாக்கிங்கு கூட்டின் போவாங்க மெயின்டெயின் பண்ணது பாத்தீங் ஆனா ரொம்ப நல்லா ட்ரிம் பண்ணி நல்லா வந்து மெயின்டென் பண்ணுவாங்க சோ வந்து குளிக்க வெச்சு நம்ம என்னதா நாய் வளத்தாலு அத நல்லா நீட்டா குளிக்க வெச்சு அத ட்ரிம் பண்ணி விட்டாதா அந்த நாயோட முடி வந்து கொட்டாம இருக்கு அப்புறோ அந்த வேக்சினு நம்ம கரெக்டா போட்டுணுங்க
கண்டிப்பாங்க நீங்க சொல்லும் போது என்னனா எங்க பக்கத்து வீட்ல வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தங்க க்காங்க அவுங்க வீட்லியு ஒரு நாய் வளத்தாங்கங்க அந்த வெள்ள கலர் ஒரு நாய் இருக்குலங்க சேட்ட பண்ணு வெளையாட்ட அப்டியே துரு துருன்னுக்கா அந்த நாய்ங்க வளர்த்தாங்கங்க வீட்டுக்குள்ள வந்து அவனயு ஒரு புள்ளையாவே சேத்து வளத்தாங்கங்க எங்க எல்லா எடத்துக்குமே போவாங்க என்னன்னா பூஜ ரூம் தவர மத்த எல்லா எடத்துக்குமே போவாங்க இப்ப நாங்க ரெண்டு பேரு வந்து நாங்க உக்காந்து பேசிட்டு இருக்கோ அப்டின்னா அவ எங்ளுக்கு நடுவுல வந்து உக் காருவாங்க ஏன்னு பாத் த்தோ அப்டின்னா நீங்க ரெண்டு பேர் தா பேசுறீ என்ன நீங்க கண்டுக்க மாட்டேங்குறீங்க அப்டின்னு சொல்ட்டு எங்க பக்கத்துல வந்து உக்காந்துகிட்டு வாய்ல வந்து புர் உடுவாங்கங்க எங்க பக்கத்துல வந்து உக்காந்துகிட்டு நீ எங்கிட்ட பேசு என்ன கண்டுக்காம இருக்க அப்டின்னு சொல்லிட்டு மூஞ்சுகிட்ட ஏத்துடு வந்து நக்குவா வாலாட்டுவா எல்லா வேலயுமே பண்ணுவாங்க அந்த டைமிங்ல நம்ம என்ன பண்ணோ அப்டின்னா அவன பக்கத்துல உக்கார வெச்சு வால் எல்லாத்தயு வந்து தடவி தடவி வுட்டு கொஞ்சி ஒரு சின்னதா லைட்டா ஒரு உம்மா முத்தோ குத்தோ அப்டின்னா அப்புறோமா சைலண்டா போவாங்க இந்த நாய்க் குட்டிங்குளுக் குமே கூட பொசசிவ் இருக்குங்க நம்ம வந்து யார்கிட் கிட்டயு பேசக்கூடாது என்கிட்ட மட்டுந்தா நீ அன்பா இருக்கணு அப்டின்ட்டு அந்த அளவுக்கு ன் அ எப்டி சொல்றது அஞ்சறிவு ஜீவன் கூட அந்த அளவுக்கு அன்பு இருக்குங்க அதெல்லா பாக்கு போது ஆச்சரியமா இருக்குங்க எங்ளுக்கு
ம் ஆமாங்க நய்ங்க வந்து பாத்தீங்ன்னா ரொம்பவே பாசமா இருக்கு கொஞ்சோ வந்து நம்ம பாசோ வெச்சுட்டோனா அதுங்க நம்மள விட்டு போகே போகாது எங்க மாமா வீட்ல வந்து ஒரு நாய் வளத்தாங்கங்க அது எங்க மாமா வீடு எங்க வீடு பக்கத் பக்கத்துல இரு லதா இருக்கு அது என்ன பண்ணுனா அ வீட்டுக்குள்ள கட்டி போட்டு அந்த மாரி வளக்க மாட்டாங்க சாப்பாடெல்லா குடுத்துருவாங்க அது வந்து வீட்டுக்குள்ளே ஆ வராது வீட்டு வெளிய இருக்குலங்க போட்டிக்கோ அங்யே வந்து பாத்தீங்ன்னா சுத்திட்ருக்கு ப்ளஸ் வந்து பாத்தீங்ன்னா அங்க அங்கியேவோ ஒ ஒக்காந்துருக்கு புறோ அதுக்கு தெரியு யாரு யாரு ஆளுங்க யாரெல்லா சொந்தக்காரங்க யாரெல்லா தெரிஞ்செவ்ங்கோ நாங்க பழகற்றத வெத்ல பாத்தா அது எங்க கிட்ட அவ்ளோ க்ளோஸ் ஆயிடு நாங்க எங்க மாமா வீட்ல க்ளோஸா இருக்கோ அதனால அதுமே எங்க கிட்ட க்ளோஸ் ஆயிட்டு நா காலேஜு போயிட்டு வரமோது என்ன பண்ணுனா என்ன பஸ் ஸ்டாண்ட்லேந்து சே எனக்கு ஈவ்னிங் காலேஜ்தா அ நைட்டுதா வருவ சிக்ஸ் தேட்டிக்கு மேல என்ன பண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல து என கூட்டின் வந்து எங்க வீடு வெரக்கு விட்டுட்டு அதுக்கப்புறந்தா அது அங்க போவு மாமா வீட்டுக்கு அந்த மாரி ரொம்ப அஃபெக்ஷனா இந்துச்சு ன்ன நறைய நாய்கிட்ட வந்து பழகிருக்க அனா எனக்கு அந்த நாய் வந்து ரொம்பவே வந்து அது பேர் வந்து நாங்க மணின் வெச்சிந்தோ போ அந்த நாய் எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப டச்சிங்கா என்னதா காலங்கள் போனாலு அந்த நாய மட்டு என்னால மறக்கவே முடியாது எங்க மம்மியுமே வந்து வேலைக்கி போயிட்டு வருவாங்க வரம்போது என்னனா அப்பயு என்ன பண்ணுன்னா அவுங்கள கூட் கீனு வந்து வீடு வெரிக்கு விட்டுட்டு அதுக் அப்புறமாதா வந்து அடுத்த வேலய வந்து அது பாக்குமே அப்டி இருக்கும்மோது எங்ளுக்கு ரொம்பவே அட்டேச்மெண்ட்டா இருந்துச்சு அந்த நாய் ஹே எங் அப்பாக்குமே அ வரமோதுமே அதேதான சோ யூ இது என்னென்னா நாங்க எங்க ரெண்டு ஃபேம்லியு நாங்க ஒரு க்ளோஸா இருக்கவே அது அந்தளவுக்கு புரிதல் வந்து அந்த நாய்க்கு இருக்கு சோ நா எப்பமே அந்த நாய் எங்க வீட் டுக் வந்தாலுமே செரி எதுவந்தாலுமே நா வீட்ல இருக்கற்து சு ஸ்நாக்ஸ் இந்த பிஸ்கேட்டு அதுக்குன் தனியா வாங்கி வெச்சிருப்ப அது வந்தோன போட்லான் சொல்லிட்டு அப்புற எங்க வீட்லியு நாங்க நான்வெஜ் எதனா சாப்ட்டம்னா அதுக்குன் தனியா எடுத்து வச்சிருப்போ செரி வந்தா போரலா அப்டின் சொல்லிட்டு அதுக்கேத்த மை அதுவு வரு வந்துச்சுன்னா போடுவோ இல்லன்னா எங்க மாமா வீட்டாண்ட இர்ந்ச்சுன்னா போய் அங்யுமே போட்டுட்டு வருவோ அந்த அளவுக் கு ரொம்ப க்ளோஸா இருந்தோ நாங்க அந்த நாய் கூட
கண்டிப்பாங்க அதே மாரி வந்து எங்க வீட்ல வந்து எங்க அண்ண வந்து இந்த மீனுலா வளத்தாங்க வாஸ்த்து மீன் இருக்குல்லங்க ரொம்ப சின்னதா வந்துதுங்க நம்ம ச சுண்டு வெரலுக்கு பாருங்க அத விட சின்னதா வந்துதுங்க ஆனா அது வளந்ததுக்கு அப்ற எப்டி இந்துச்சுன்னா நம்ப கை அளவிட பெருசா இந்துதுங்க அந் அளவுக்கு அதுக்கு வந்து தீனி போட்டு அதுக்கு வந்து என்ன டெக்கரேஷன் பண்றது அதுக்கு மேல மூடி வெக்கறது எல்லாமே வாங்கிற் ப்பு வந்து அந்த அளவுக்கு பாத்துப்பாங்க தீனி கூட ஒவ்வொரு எடமா போயு அதுல்லா வந்து ஒரு ஒரு ஊர்லதா கெடக்குமாங்க அதெல்லா போயி வாய்ட்டு வந்து குடுப்பா எல்லாமே அந்த அளவுக்கு பாத்துப்பா ஆனா அது வந்து நம்ள விட்டு பிரிஞ்சு போகும்மோது அந்த வலின்றது ரொம்ப கஷ்ட்டமாக இருக்குங்க அதனால எங்க வீட்ல எங்கள அப்பா என்ன சொல்லிட்டார்னா ஓர் அளவ்க்கு மேல எந்த விலங்குகளயு சரி நீ வாங்கிட் வந்து வெக்கற்து பெருசுல்ல வளக்கற்து பெருசுல்ல அது இல்லனா அந்த வலிய உன்னால தாங்கி க்க முடில அப்டின்னா நீ எதையுமே இன்னுமேட்டலந்து வளர்க்குறது கொஞ்ச விட்டுடு கொஞ்ச நாளைக் ஓகே அப்பிடின் சொல்லிட்டு சொல்லிட்டாங்கங்க ஏனா எங்க வீட்டுல மிட்டு எறந்த போது நாய் பஸ்ட் நாய் நாங்க வளந்த போது இறந்த போது அவ ஒரு மாச சாப்புலாங்க சரியாவே சாப்புல்ல சாப்பாடு அதே நெனச்சி அழுதுட்டு அவ இங்க தானே இருந்தா அவ அங்க தானே போனா அப்புடின்னு சொல்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அட் அட்டாச்டா இருந்தாங்க அதனால நாங்க வந்து இப்போ வந்து எந்த ஜீவனா வளர்க்குற தா கத்துக்குனால கொஞ்ச பயமா இருக்குங்க விட்டு பிரிஞ்சு போனா நம்மளால அத தாங்கிக்க முடியுமா அப்பிடின்னு
வெள்ளி சனி ஆமா ஆமாங்க எனக்குமே வந்து பாத்தீங்கின்னா நீங்க சொல்லுமோது அந்த கொல்லுன்னு சொன்னல அந்த க அது வந்து எனக்கு வந்து நாங்க வீடு காலி பண்ணிட்டு வந்துட்டோ வீடு காலி பண்ணிட்டு வந்துட்டோ அப்புறமே வந்து பாத்தீங் அனா எனக்கு அது ஞாபமாவே இருந்துச்சு அப்புற போன் பண்ணி நா கேட்ட எப்டி இருக்கு என்னன்னு கேட்ட அப்ப நல்லா இருக்குன்னாங்க இன்னு கொஞ்ச வருஷ மறந்துச்சி அப்புறமா திரும்பியு வந்து ஞாபக வந்துச்சினு அந்த ஆண்டிக்கு போன் பண்ணி கேட்டா இல்லம்மா இந்தமாரி குல்லு எறந்துடுச்சினு சொல்லிட்டு அவுங்களுமே வந்து பாத்தீங்கின்னா ரொம்பவே வந்து ஒரு ஒன் இயர் ரொம்பவே ஸ்டகுள் பண்ணிதா அதுலந்து மீண்டு வந்தாங்கன்ற மாரி சொன்னாங்க ஏனா எங்கள விட அந்த ஆன்டி தா ரொம்பவே அது மேல அட்டாச்சிடா அவ்ளோ பாத்துப்பாங்க ஆ அது போட்டோ வந்து போன்ல வந்து வச்சிருப்பாங்க நாங்க கல்யாணத்துக்கு அவுங்க இன்வைட் பண்ணியிருந்தோ அப்ப எங்க வீட்டுக்கு வந்தாங்க ஃபோன் பாத்தா கூட அத்தன போட்டோ இருந்துச்சி அவுங்களோட வால் பேப்பர்லயு பாத்தீங்கின்னா அந்த அ குல்லோட போட்டோ தா வச்சிருந்தாங்க அப்போ அவுங்க பேசும்போதே தெரிஞ்சிச்சி அவுங்க எவ்ளோ சோகத்துல இருக்காங்கனு ரொம்பவே சொல்லி ஃபீல் பண்ணாங்க குல்லு இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோ அ அது இல்லாதனால ரொம்பவே நா ஒன் இயர் கிட்ட ஸ்டகுள் பண்ணிதா அதுலந்து வெளியே வந்த அப்பிடின்ட்டு அவுங்க சொல்ல போதே நா நெனச்சி பாத்தே ஏன்னா என கண் கூடவே நா அவுங்கள பாத் துருக்க எவ்ளோ வந்து அவுங்க பாசமா பாத்துக்கிட்டாங்கன்னு எனக்குமே ரொம்ப புடிக்கு அ அது இறந்துச்சினு போது அது கஷ்டமா ஏனா நம்ம நாய்களோட ஆயுள் கால வந்து பாத்தீங்கின்னா அந்த அளவுக்கு நீளமா இருக்காது அ அதுக்கு மேல இருக்க முடியாது சோ அதனால வந்து அது இறக்குமோது அது வளத்தவுங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கூ அது நீங்க சொல்லுமோது எனக்குமே அதா ஃபீல் ஆச்சுங்க
கண்டிப்பாங்க நம்ம வந்து பிராணிகள பத்தி நிறைய பேசணு அப்பிடி எப்பிடின்னா அவுங்குல்ல வந்து நம்ம வாழ்க்கை கூட வந்து ஒருத்தங்க நம்மளோட அண்ணா தங்கச்சி ஒரு வா டையில வந்து இருந்தாங்கங்க
ஆமா ஆமாங்க நன்றிங்க மீண்